கம்
கம்
ம் வணக்கம் என்ன பண்றிங்க
ம் இந்த தா இருக்கோ
கே ஓகே ஓகே செரி செரி செரி ஓகே இப்ப நம்ம காலேஜ் படிச்சிருப்போ சோ காலேஜ் இதுல வந்து இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல பாத்தீங்கனா டிகிரி முக்கியமா ஸ்கில்ஸ் முக்கியமா ஸோ அத பத்தி நாம் பேசுவோம் ஓகேங்களா
ம் ஓகே
ம் உங்களு இதுலோட கருத்து என்ன இப்ப இருக்க கால நெலமைகளா இருக்கட்டு இப்ப இருக்கற சுச்சுவேஷன் டிகிரி முக்கியமா ஸ்கில்ஸ் முக்கியமா அப்டிங்குங் போது உங்களுக்கு எது முக்கியோ அப்படிங்கற தோணுது இப்ப
என்ன பொறுத்த வரைக்கு டிகிரிங்கறது ஒரு என்ட்ரி பாஸ் மாரி உள்ள போகணுங்கறதுக்கு கம்பல் சரியா நமக்கு அந்த பாஸ் இருக்கனு ஆனா அதுக்கு மேல நம்ம சர்வே ஆகறது கண்டிப்பா கில்ஸ் தா மெயினு
ஆ ஹா
ஆ கில்ஸ் இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த ஒரு எடத்துல நீ போய் ஒரு கம்பெனில பிளேஸ் ஆகலா ஏதா டிகிரி வச்சி ஆனா அந்த அக்லனீவு லாஸ்ட் தி இருக்கனு உனக்கு டெவலப்மெண்ட் இருக்கனு வைக்கனுனா நீ ஸ்கில்ல டெவலப் பண்ணா மட் டுதா
கண்டிப்பா உண்மதா நீங்க சொன்னது கரெட்டு தா அதாவது ஒருத்தருக்கு வந்து காலேஜ் போறாங்கன்னா நீங்க சொன்ன மாரி அது ஒரு ஆரம்ப தா சொல்லப் போனா ஒரு பிள்ளையார் சுழி மாரி தா அது வந்து இப்ப இருக்க நம்ப படிக்கு போது ஓகே காலேஜ் படிச்சாதா வேல அப்டின் திருந்த்ச்சு ஆனா இப்ப நீ காலேஜ் படிக்கல்னா கூட உன்ட்ட அந்த ஸ்கில்ஸ் இருக்கா இப் அவுங்க கம்பெனில வந்து அ ரொம்ப எதிர்பாக்கற ஸ்கில்லு உன்ட்ட இருந்துச்ன்னா உன்ட்ட இ காலேஜே படிக்கலனா கூட எடுத்துக்கிறாங்க அந்த ஒரு மாநிலமே மாறிடுச்சி சோ அப்டி ம் ம் சொல்லுங்க சொல்லுங்க
ம் இல்ல அதா அதா நீங்க சொல்லுங்க
அதா அதா சோ இந்த மாரி மாறிடுச்சு சோ அது காரணோ என்னான்னு பாத்தீங்கனா ம் எல்லாரு படிக்கிறாங்க போட்டிகள் அதிகமாயிரு சி சோ நம்மலா முன்னாடில்லா காலேஜ் படிச்சிருந்தா வேல எடுத்து பாங்க இந்த மாரி பத்தாவது படிச்சிருந்தா வேல எடுத்துப்பாங்க டோ பண்டாவது படிச்சிருந்தா வேல எடுத்துருப்பாங்க அப்பலா பாத்தினா படிப்போட இது வந்து கம்மியா இருந்தது நம்ம எப்டி சொல்னா ஒன்னு எப்புடி சொல்ல ஒரு ரெண்டாயிரத்து அஞ்சுக்கு முன்னாடி ஸோ அந்த கால கட்டத்துக்கு முன்னாடில்லா பாத்தீனா அந்த படிப்புங்கறது கம்மியா இருந்தது யாரு அவ்ளோ படிக்கல சோ எல்லாரு வேலைக்கு போணு அப்புடின்னு தா போனாங்க ஓட்னாங்க சோ படிப்பு எ ஒரு ரேரா தா படிச்சாங்க அப்டிங்குபோது காலேஜ் படிச்சா வேல அப்டிங்கற மாரிதா இருந்துச்சி அதுக்கப்புறோ தா போக போக படிப்பு கூட அன்ன இது புரிய வந்துச்சு எல்லாத்துக்குமே முக்கியத்துவோ புரிய வந்தவுன்னே எல்லாரு படிக்க ஆரம்பிச்ட்டாங்க அப்ப படிக்க அப்டி படிச்சி பாத்தீங்கனா எல்லாரு படிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பாத்தீனா லட்சக்கணக்கான க பல லட்சக்கனக்கான பேரு வெளிய வராங்க பல லச்ச பேருக்கான வேலையு குடுக்க முடியாது யாராலையு சோ அதனால தா என்ன பண்ணாங்க எனக்கு இந்த வேலைக்கு வேணுனா எனக்கு இந்த ஒரு இது வேணு அப்ப தா உன்ன எடுத்துப்பே அப்டின்னு சொல்லி ஒன்னு கொன்டு வந்தாங்க சோ அப்புடித்தா இந்த இப்ப வரைக்கு போயிட்டு இருக்கு இப்பல்லா வந்து நீ எம் பி ஏவே படிச்சுரு எம் பி ஏ படிச்சு பி ஹெ ச் டியே படிச்சிருந்தாலுமே ஓங்க்கிட்ட அவுங்க எதிர்பாக்குற ஸ்கில் இல்லேனா நீ வந்து ஏ ரொம்ப ஒ எப்பிடி சொல்றது ஒன்ன கீழ்த்தனமாதா பாப்பாங்க அந்த மாரி மார்ச்சு இப்பகுக்க காலகட்டத்தல
கண்டிப்பா
ம் ம் ம் ஒண்ணுல்ல இப்ப கூகுளோட சி இ ஓ சுந்தர் பிச்சையாருக் அவுரே சொல்றாரு நீ காலேஜ்ல அயரு அரியர் கூட வச்சுரு நீ பத்து அரியர் கூட இருக்கட்டும் நா எதிர்பாக்குற ஒரு டேலண்ட் ஒரு ஸ்கில்லு ஓங்கிட்ட இருந்துச்சுனா உன்னு நா ஏங்கம்பெனில வேலைக்கெடுத்துக்கிறன் கிட்டத்தட்ட டாப் மோஸ்ட் எம் என் சி கம்பெனி ம் கூகுள் எல்லாருக்கு ஓட ஒரு எப்பிடி சொல்றது ஒரு ட்ரீம் கம்பெனின் சொல்லா சோ அவுரே அப்பிடி சொல்றாரு சோ அப்டிங்கும்போது அந்த படிப்போட காலேஜு இந்த படிப்போட நெலமையை யோசிச்சு பாருங்க இன்னு ஒரு ப ஒரு நா ஒன்னுல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புற நீங்க வந்து யாரோ காலேஜு பக்கம் போறத விட இத மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ கத்துக்கிட்டு வேலைக்கு போறவ தா அதிகமா இருப்பான்னு நெனைக்கிற காலேஜோட இது மௌஸ் கொறைஞ்சிரு சோ போக போக
கண்டிப்பா இப்போ ஒண்ணு இல்ல ப்ராக்டிக்கலாவே நெனச்சு பாருங்ளே ஒரு வொர்க் வர்ஷத்துக்கு ஒரு காலேஜ்ல இருந்து கொறஞ்சிது ஆ ஒரு எரநூறு பேருக்கிட்ட ஒரு காலேஜ்ல சொல்ற ஒரு எரநூறு பேர் கிட்ட வெளியில வராங்க அதாவது எரநூறுங்கது கம்மி ஐநூறு பேர்க்கிட்ட டிகிரி முடிஸ்ட்டு வெள்ல வராங்க எல்லா கையிலயு டிகிரி இருக்கு ஆனா எல்லார் கையிலு வேல இருக்காது அந்த ஸ்கில் இருக்கவ கையில மட்டுந்தா வேல இருக்கு
இருக்கு
பிளேஸ் ஆகுறது அந்த ஸ்கில்ல வச்சுதா எடுப்பாங்க சொன்ன மாரி அரியர் வச் எங்கூட பிளேஸ்மெண்ட்ல எவ்ளவோ பேர் செலக்ட் ஆயிருக்கானுங்க ஒரு சில கம் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து இதுக்குள்ள கிளியர் பண்ணுங்கனு டெட் லைன் வேணா குடுப்பாங்களே தவிர அந்த பையன வந்து ஸ்கில்ல பாத்துட்டாங்கன்னா அவன விட மாட்டாங்க
ம் ம்
அம்ப மார இருக்குது
அதான நீங்க சொன்னது கரெக்ட் தா ஒன்று இல்லை இப்ப ஃபஸ்ட்டு வேண்ட ஸ்டூடண்ட் வந்து காலேஜில் நல்லா படிக்க போய் நல்லா நல்லா ஒரு பேர் வற்றி பேர் வாங்கிட்டுருப்பா ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கற பையன் அதே லாஸ்டி பெஞ்சள் இருக்கப்ப பைய பாத்தீங்கன்னா அரியர் வச்சிருப்பா ஆனா ஒரு கம்பல பிளேஸ் ஆயிடுவ சோ அவங்க கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அதை எக்ஸ்ட்ரா வந்து கத்துக்கற ஒரு திறமை இருக்கு கத்து வச்சிருப்பானுங்க இப்பவே நீங்க ஒண்ணு இல்லலை நீ இப்பவே நீங்க காலேஜ்ல படிச்சிருப்பீங்க சோ உங்களோட பஸ்ட பெஞ்ச் ஸ்டுடென்ட் நிலையு லாஸ்ட் பெஞ்ச் ஸோட ஸ்டூடண்ட் ஓட நிலமையா நீங்க கேட்டு போறீங்களே யாம் ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறோ அப்டின்னு கேட்டு பாத்தீங்கன்னா லாஸ்ட்ஞ பெஞ்ச் ஸ்டுடென்ட் தான் சம்பாதிப்பாக அவங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அஹஇது போயிருப்பனாங்க எதனால அப்டின்னா பஸ்டுபெஞ்சுல இருக்க பசங்க குறை சொல்லல அவனு படிப்பானுக்கு தா பட் ஆனா அவனு வந்து படிப்பு படிப்பு சோ அந்த படிப்புலேயே மூழ்கிடுவானுங்க அந்த பாடத்தையே மக்க பண்ணி மக்க பணி எழுதி எழுதி அவங்களால் வந்து வேறு எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ஆனால் லாஸ்ட் மந்த்ஸில் இருக்க பசங்க ரொம்ப இல்லாடி எல்லாத்திலு யோசிப்பனுங்க ஒரு பாடம் வருதுன்னா ஈஸியாக கற்பற மாதிரி புரிஞ்சு பானுங்க ஆனா என்ன உடம்பு ஒழையாது படிச்சு எழுதுறதுக்கு சோ அது ஒண்ணு இருக்கு அது எனக்குமே இருக்கு நாலா என்னன்னா இட எக்ஸாம்ல ஒரு எக்ஸாம்ல பாஸ் எழுத மாட்டே பாஸ் ஆக மாட்டே எழுதி சும்மா ட்டு பெர அம் கொடுத்துட்டு வருவன் நான் அதது அரியல பாத்த இ இதுஹ செமஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு அரியர் இருக்காது எல்லாத்தையுமே நா வந்து மக்கஅப் பண்ண மாட்டே கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுிக்கிட்டு அந்த கான்செப்ட்ல மட்டு டக்னு எழுதிட்டு வந்த வஅரியர் இருக்காரு அந்த மாரி தா நா வந்து பாஸ் ஆனே ஃபஸ்டுக் பே அ டுண்ட்லாம் வ கேட்பானங்க நீ நோட்ஸ் எடுக்க மாட்டேங்கிற கிளாஸக்கு வர மாட்டேங்கிற கிளாஸ கட்டடிக்கிற எப்புற உன்னால மட்டு அரியல் இல்லாம ப பாஸ் பண்ற அப்டின்னு கேட்டானுங்க நா சொன்னே ஏய் நீங்கல்லா பா படிச்சு எழுதுற ஆள்ராா ஆனா படிக்காம எழுதி பாஸ் பண்ற ஆள்ரா அப்டின்னு சொல்லுவே சோ அதுதா சொல்றே சோ இந்த ஸ்கில் தா ரொம்ப முக்கிய ஒரு ஆல் வந்து என்ன தா படிப்பறிவு இருந்தாலு அந்த ஸ்கில் இல்லைன்னா ஒன்றுமே அவன் ஜீரோ தா
ம் ஏதோத்தங்க ரத்த தாத்த தார ஒரு ஹை பொசிஷன்ல இருக்க ஏதோ ஒரு பெரிய கம்பெனி ஓனர் தா அவங்க வந்து சொல்லுவாங்களலாமா ஆ அதாவது வந்து நல்லா டிகிரி முடிச்சு ஒரு நல்ல படிச்சு இருக்கவனை விட எனக்கு லேசி பீப்புள்ஸ தா நா ஹையர் பண்ண விரும்புறே
ம்
அப்டின்னா ஏன்னா அது லேசித்து பெருசு தா வந்து நெறைய ஷார்ட கட் ப்ப ஏற்காடு வாங்க மா சில்லா இருக்கு ஆமா ஆ அந்த லேசியா இருக்கனால ஒரு விஷயத்த வந்து இப்ப அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒருத்த ஒரு வேலய பண்றதுக்கு ஸ்மார்ட் ஒர்க் க்கு ஸ்மார்ட்டா யோஸ்ச்சு அந்த வேலய பண்றதுக்கு வித்தியாச இருக்குல்ல அவருக்கு தேவ அந்த ஸ்மார்ட்னஸ்தா அந்த ஸ்கில்தா அவர் எதிர் பாக்குறாரு அப்ப அந்த மாரிதா அவர் ஹயர் பண்ணுவாரே வாம்மா
அதா அதா அதா ம் ஹூம் ஹூம் தா இப்ப அதா சொல்றாங்கா பெரி பெரிய கம்பெனி முதலாளிகளே அதா எதிர்பார்க்கறாங்க இப்பருக்க இதுல சொல்லப்போனா அது ஸ் எப்டி சொல்றது ஒரு பக்கொ இப்ப வந்து படிப்போட இது வந்து இப்ப எல்லாத்துலயு பாத்தீங்னா இப்ப டென்த்தா இருக்கட்டு டுவெல்த்தா இருக்கட்டு எல்லாமே பாத்தீங்கனா ஒரு சும்மா படிக்கனும்டே படிக்கிறாங்க ஏனா வந்தோ அந்த நம்ம முன்னேலா டென்த் த்து படிச்சா கவர்மெண்ட் வேல டுவெல்த் படிச்சா கவர்மெண்ட் வேல அப்டிங்கிற நெலமலா இருந்துச்சு அதாவது நாம சின்ன கொழந்தையா இருக்கும் போது அத பேஸ் பண்ணி எடுத்தாங்க மார்க் பேஸ் பண்ணி எடுத்தாங்க இப்பல்லா டென்த் டுவெல்த்தெல்லா பாத்தீனா காலேஜ் சேர்க்கத்துக்கு ஸ்கூல் சேர்க்கத்துக்கு மட்டுந்தா அந்த டென்த் டுவல்த் யூஸ் ஆவ் க மத்தபடி பெருசா எதுவு யூஸ் ஆகுறது இல்ல அதே மாதிரி காலேஜூ அ இது எப்டி இதுக்கு யூஸ் ஆவுதுன்னா எதுக்குமே யூஸ் ஆவறதில்ல ஒரு பேருக்கு பின்னாடி ஒரு மூணு இன்சியல் பேருக் முன்னாடி ஒரு இன்சியல் அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே இருக்கு பேருக்கு முன்னாடி ஒரு மூணு எழுத்து வர்னு சோ ரெண்டு எழுத்து ஒரு நாலு எழுத்து வரணு சோ அதுக்காகதா எல்லாரு படிக்கிறாங்க ஒழிஞ்சி அந்த படிப்பு வந்து எனக்கு வந்து வாழ்க்கய மாத்து நான் பெரியாள ஆக போறேன்ட்டு யாரு படிக்கிறதில்ல இப்ப இருக்கதுல நீங்க என்ன சொல்றீங்க
கண்டிப்பா இப்ப ஏ கூட வந்து முன்னாடி நா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட் இருந்த அந்த கம்பெனிலே வெப்சிஸ் சீனியர் டெவலப்பர் ஒரு அண்ணா
உ உ
அந்த அண்ணா பாத்தீங்கனா வெறு டென்த்து தா முடிச்சிருக்காங்க ஆனா வெப் டெவலப்பர் அந்த அண்ணா எப்டினா அந்த அண்ணா வந்து முடிச்சிட்டு போ இதுக்கு பொய்ட்டாங்களாமா இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லா இருக்குல அதுல வேலைக் போனாங்களாமா அப்ப அதுல கம்ப்யூ இது வெச்சு அந்த இது டிசைன் பண்றது சின்ன சின்ன இது அ கார்ட்ஸ் டிசெய்ன் பண்றது போஸ்டர் டிசைன் பண்றது இதெல்லா கத்துக்குட்டாங்களாமா அத வெச்சு அதுல இன்ட்ரெஸ்ட் ஆனதுனால அவங்க போய் கோர்ஸ் பண்ணாங்களாமா சைட்லயே இதுல வேல பாத்துட்டே அ இந்த கோர்ஸு சும்மா ஆ சாப்ட்வேர்ஸ் மட்டு போட்டோ ஷாப் அ இந்த மாரி பண்ணிட்டு ஒன்னொரு கம்பெனில போய் டிசைனரா ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணியிருக்காங்க
ம் ஹூ
இப்ப பஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்து லோகோ டிசைன் இந்த மாரிதா குடுத்துருக்காங்க ஃபுல்ல அதயெல்லாம் கத் குட்டு அதுல இருந்து டிசைனிங் வெப் டிசைனிங் அ கத்துக்கிட்டாரு கத்துக்கிட்டு அதுக்கப் அதுலருந்து அந்த அண்ணா வந்து போடிங் ஒவ்வொண்ணா அவரோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல இவ்ளோக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லா கடயாது அந்த அண்ணா வெறு டென்த் தா
ம்
அப்போ அவரோட ஓன் இதுல ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து அந்த டப்யூ த்ரீ ஸ்கூல்னு சொல்லி ஒரு இ அதுலதா அந்த அண்ணா படிச்சேன்னு சொல்லுவாரு வெப்சைட்லே ஒவ்வோரு அது பாத்தீங்கன்னா உங்குளுக்கு செரி டப்யூ த்ரீ எல்லா லேங்வேஜோ அதுலயே அதுலதா நா ரன் பண்ணிருன்ன நானா படிச்சே எல்லாமே
ம் ம்
அது செரி அதெல்லா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கோ ஒரு டிகிரி முடிக்காதாலு ஆன அந்த கம்பெனில சீனியர் டெவலப்பர் னா நெனச்சே பாருங்க அப்ப வந்து பி ஹச் டி மட்டுந்தா ஆ இது ஒரு இது மட்டு இருந்தா போது இப்பப்ப எவ்வளோ வந்துருச்சு ஆனா இப்ப அதுக்கு ஏத்த மாரி அவரோ அவரு ஸ்கில்ஸ வளத்துக்கிட்டாரு அதாவது டிசைனிங்கோட டிசைனிங்கோட நிக் ல்ல அவரு மேற்கொண்டு கோடிங்கோ கத்துக்கிட்டு ஸ்கில் டெவலப் பண்ணனால டெவலப்பர் ஆனாரு ஆ அதா வ இப்போ அந்த பி ஹெச் பி அதோட ஸ்டாப் ஆயிருந்ததா அவரு அந்த டெவலப்பர் ஒரு சாத லெவல்லே மெயின்டென் போய்ர்ப்பாரு ஆனா அதுக்கப்புறோ வந்த பைத்தான்ல இருந்து நறையா கத்துக்கிட்டாரு அவரு எல்லாமே கத்துக்கிட்டு இந்த மாங்கு டி பி அதெல்லாமே கத்துக்கிட்டு சீனியர் டெவலப்பர்லந்து வந்திருக்காரு அப்ப ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டது மட்டுந்தா அவரு டெவலப் பண்ணிருக்கே தவர ஆ எல்லாருமே நெனைச்சு பாருங்க கீழ ஒர்க் பண்ற எல்லாமே பி இ ஸ்டூடென்ட்ஸ் மொதற் கொண்டு அந்த எடத்துல ஒர்க் பண்ணுவாங்க
ம் ம் ம்
ஆனா அந்தண்ணாக்கு கீழதா
ம்
அந்த அண்ணா டிகிரியே முடிக்காம மேல இருக்காங்க
ஓகே ஓகே ம் சரிங்க்கா சரிங்கா நம்ம தொடர்ந்து பேசுவோ டைம் ஆயிச்சு நன்றி நன்றி